சார் குடிவினிங் சார்
சார் வணக்கோ சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சார் நல்லா இருக்கிங்களா சார் சார் வீட்டுல நல்லா இருக்காங்களா சார்
எல்லா நல்லா இருக்காங்க சார் உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க சார் எப்படி நைட்டு டின்னர்ல்லா முடிஞ்சா சார்
இப்பதா சார் இப்பதா சாப்ட்டு வந்தேங் கரெக்டா கேக்குறீங்க என்ன சமையல் உங்க வீட்டுல இன்னைக்கு நைட்டு
சார் நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கோதும தோச சார்
சார் அப்ப சார் எங்க வீட்ல வெரு தோசதா
ஓகே ஓகே சார் ஓகே சார் கோதும தோசை தேங்கா சட்னி சார் நமக்கு நைட் நேரோ எப்பவுமே டிஃபன் ஐட்டம் த சார் ரொம்ப புடிக்கு அதனால வச்சே சார்
கண்டிப்பா சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரிதா டிஃபன் ஐட்டம்னா எங்க வீடலயுமே அதேதா
சேரி சார் சே
அதா சார் உங்ககிட்ட ஒரு சந்தேக கேக்கலா அப்டின்றதுக்கு க்காகதா சார் இப்போ ஆட் முதல்ல கால் பண்ணிருந்தது உங்களுக்கு இந்த நிலம் பூமி ஒடைய மேல் பரப்பு அந்த அட்மாஸ்ஃபிரு இத பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன் நா நெனைக்கிற அத பத்தி நீங்க எனக்கு ஒ கொஞ்சோ சொன்னீங்கன்னா இன்னு க் நல்லா இருக்கு
சரி இல்ல சார் ஒன்னு இல்ல சார் நமக்கு நிலம்முங்குறது வந்து மனுஷனோட உரிம சார் அது வந்து இப்ப இப்பதா சொன்ன இந்த மாரி இருக்குது முந்தைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் நிலம் வந்து எல்லாத்து பொதுவானதா இருந்துச்சு சார் ச
சரிங்க
ஆ இப்போ வந்து நில வந்து சார் நமக்கு வந்து எ எத்தன உங்களுக்கு பூமி பத்தி அதாவது என்னென்ன பூமி ஜலே தெரிமா சார் களிமண் பூமி செம்மன் பூமி வறண்ட பூமி மண்டல் மண் பூமி
அதாவது நீங்க வந்து அந்த இத சொல்றீங்க அந்த லேண் ஒவ்வொரு லேண்ட பத்தி சொ சொல்றீங்க ட்ராப்பிக்கல் எவ்ர் கிரீன்ஃபாரஸ்ட் அந்த மாரி சொல்றீங்களா ஓரளவு எனக்கு தெரியு சார் முழுசா தெரியாது
ஓகே ஓகே சார் சார் இப்போ நமக்கு வந்து இப்போ மூதாதைகள் பாத்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நமக்கு களிமண் பூமில தா சா விவசாயமே பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சார்
சேரிங்க சார்
ஓகே சார் அது மாதிரி களிமண் பூமி தா சார் பருத்தி இதெல்லா போட்டு நமக்கு யூஸ் பண்ணி இருக்காங்க சார் இப்ப அந்த களிமண் பூமி எல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து முற்றிலயு வந்து அழிஞ்சிருச்சு சார்
அந்த களிமண் சேரிங்க
ஆமா ஆமா சார் இப்போ வந்து நம்ம வதனா சார் செம்மண் பூமியா மாறிட்டு வருது சார் ம ஒரு அளவு இப்ப ஒரு சில குறிப்பிட்ட எடத்துலதா சார் நமக்கு களிமண் பூமியே கெடைக்கிது சார்
எங்கங்க எங்கெங்க கெடைக்குது நமக்கு இப்போ
சார் இப்போ வந்து பாத்தீன்னா சார் உங்களுக்கு எப்டி சொல்றது இந்த திண்டுக்கல் டிஸ்டரிக் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சில எடத்துல கெடைக்கு சார் அந்த பழனி போற ரோட்டல எல்லா பாத்திங்கனா பூராமே களிமண்ணு பூமிதா சார் அதுக்கு உள்ள போற கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சா உங்களுக்கு வந்து செம்மன் பூமி இருக்கு சார் அதுக்கு அப்டியே உள்ள போனீங்கன்னா ஆ ஒரு பெரிய கிராம சார் அது பெரிய மல மார இருக்கு சார் அது மெயின் ரோடு தா சார் பெரிய மல மாரி இருக்கு அ மலைய சுத்தி பக்கத்துல பாத்திங்கன்னா ரொம்ப டார்க் கலர்ல செம்மண் பாத்துருக்கீங்களா சார்
ரொம்ப டார்க்குன்னா அதாவது இந்த கோகோபிட்டுன்னு சொல்லுவாங்களே இந்த நம்ம இந்த செடி கொடிக்லா வந்து ஒரு இது மாரி போட்டு ரெடி பண்ணுவாங்க நெறைய இந்த தேங்கா நாறு இதெல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அரச்சு
இல்ல சார் இது நார் நார்மலாவே நார்மலாவே பூமியோட கலரு ம மண்ணோட கலரே அதா சார் இந்த மண்ணு எங்க பாக்லாம் சார் நம்ம வந்து வேற டிஸ்ட்டிக்ல பாக்லா சார் இந்த கட்ட பொம்மண தூக்கிலிட்டாங்கல்ல சார் அந்த ஊர்ல பாக்லா சார் நமக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு வீரோ வெளஞ்ச மண்ணா வந்து பாக்குறாங்க சார் இன்னுமே அந்த ஊர்ல வந்து பாத்தீங்னா சார் மக்கள் போக்குர போறவுங்க வரவுங்க எல்லாமே அந்த மண்ண வந்து விபூதி மாரி எடுத்து பூச ஆரம்பிக்கிறாங்க சார் ஏன்னா அது வீரமா இருக்கோ அங்க தூக்கிளிட்டாங்க அவர தூக்கிலிடத்துல வந்து அந்த மண்ணோட கலர் வந்து அதே அவருடைய ரத்த கலர்லே இருக்குது அப்டின் சொல்லி இன்னு மக்கள் நம்புறாங்க சார்
புரியுது சார் உங்ககிட்டே தா நறைய விஷயங்கள் கத்துக்லா போலயே சொல்லுங்க சார்
சார் அதா சார் அந்த அதே மேரி சேம் அதே ம நில நில வ பங்கு வந்து சார் நமக்கு இங்க ஒரு எடத்துல நம்ம ஒரு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ல உள்ள இருக்கு சார் ஓ கிராமத்துல இருக்குது சார் அந்த மாரி ரெண்டு ரெண்டு எடத்துல நா பாத்திருக்கே சார் அப்றோ அந்த அதே ஊர்ல சார் இப்போ அந்த ஆ கட்டபொம்மண தூக்கிலிட்டாங்கல்ல சார் அந்தே ஊர்ல கொஞ்சோ தள்ளி ஒரு ஒரு இருவது கிலோமீட்டர் தள்ளி வெச்சிக்ளா சார் ஒரு வண்டல் மண்ணு மாரி ஒரு வண்டல் மண்ணு மாரி சார் மணல் மணலு சாந்த மாரி அதாது கடல் பகுதி ஃபர்ஸ்ட்டு இருந்த மாரி அது இருந்த மாரி ஒரு இது இருக்கு சார் நம்ம ஃபிலிம்ல கூட நறைய பாத்திருக்கலா சார் வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறே சார் ஆ ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் அது எப்டி சார் உருவாச்சி அது முந்திய முந்தி காலத்துல வந்து ஆறுகளோ இல்ல கடலாவே இருந்திருக்கு சார் இப்போ ம நம்ம மூதாதியர்கள் வாழ்ந்த அதுக்கு முன்னாடி இருந்துற மாரி இருக்குன்னு சொல்லி கால சூழ்நெல அது சொல்லுது சார் இப்போ சார் இப்போ நம்ம ஊர்ல சுத் தி சார் இப்போ மணல் வண்டல் மண்லா அதிகமா சார் இப்ப எப்டி சார் ஆ மணல் வந்து அதிகமா சார் இல்ல செம்மண்ணு அதிகமா சார்
நா இருக்கறது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பாறைகள் தா அதிகோ மணல்லா வந்து கொஞ்சோ ரொம்போ கம்மி தா
ஓகோ ஓகே ஓகே சார் சார் இப்ப நமக்கு அந்த உங்க ஊர சுத்தி சார் மு முடிஞ்சளவுக்கு உங்க பேர மென்ஷன் பண்ண வேணா சார் ஆ நம்ம ஊர சுத்தி பாத்தீங்கனா சார் நறைய கிராமோ இருக்கு சார் நமக்கு கிராமத்துல அங்கிருந்து உள்ள த்துல நண்பர்கள் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர்கள்லா இருக்காங்க சார் இந்த விவசாயமா இருந்த ஊ ஊரா இந்தாலு நல்லா என்ன சொல்றது சார் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு எடோ இருகுமுல்ல சார் இப்போ ஹைவேஸ்ல பாத்தீங்னா சார் நமக்கு பூட்டுக்கு பேமஸ் ஆனா ஊர்ல இருந்து பாத்தீங்னா சார் ஆ உங்களுக்கு முருங்க இந்த மாரிலா ரொம்போ அதிகமா இருக்கு சார் முருங்க அதுக்கு வந்து நம்ம ஹைவேஸ்லயே பாக்கலா சார் முருங்கைக்கி இவரு கின்னஸ் சாதன பெற்றாரு கத்திரிக்காயிக்கி இவரு கின்னஸ் சாதன பெற்றாருன்னு சொல்லி இந்த மாரி ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கு சார் நம்ம ஊர்ல அந்த மாரி எதாவது ஸ்பெசிபிக்கா எதா இருக்கா சா
இல்ல சார் அந்த மாரில்லா எனக்கு எதுவு தெரில சார் ஆனா நீங்க சொல் ற ஒரு விஷ்யத்துல எனக்கு ஒரு கொழப்பமே இருக்கே
சொல்லுங்க சார்
அதாவது நீங்க சொல்றபடி பாத்தீங்கனா ஒவ்வொரு மண்ணுக்கு வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு ஸ்பெஷ லிட்டி இருக்கு அப்டின்றீங்க
ஆமா சார் ஆமா சார்
உங்ளுக்கு பேஞ்சியாவ பத்தி தெரியுங்ளா
இல்லியே சார் அந்த மாரி ஒண்ணு இல்ல
அதாவது பேஞ்சியா அப்டிங்கிறது வந்து பாத்தீங்கனா ஒரு நிலம் ஒரு நிலப்பரப்பு
செரிங் சார் செரிங் சார்
கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பாதிக்கண்ண இந்த மாரி ஏழு கண்டங்கள்ல கிடையாது அதாவது ஆஃப் ரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இன் இந்த ரஷ்யா இந்த மாதிரில்லா தனித்தனியா கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரே இதுவாதான் இருந்தது லேண்ட்மாஸ தா இருந்துச்சு அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பேஞ்சியா நார்த்து சவுத்துட்டு முதல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராக் ஒண்ணு உருவாகி நடுல வந்து ஒரு ஆறு ஒண்ணு ஓடிச்சு
செரி சார் செரி சார்
அப்றோ வந்து பாத்தீங்கன்னா பிளேட் டெக்ட்டானிக்ஸ் அப்டின்ற ஒரு ஜாகரபிக்கல் ஆக்டிவிட்டி அது நடந்ததுக்கு அப்றம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு கண்டங்களா பிரியிது
செரிங் சார் செரிங் சார்
ஏழு கண்டங்களா பிரியரப்போ சில கண்டங்கள் அந்த ஏழு ல வந்து ஒன்னோட ஒன்னு நெருக்கி ஒரு மழ வந்து உருவாகுதுங்க
ஓகே ஓகே சார்
அதுதா ஹிமாலயாஸ்
ஓகே ஓகே சார்
இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆ ஹிமாலயால வந்து பாத்தீங்கன்னா அந்த இமயமல இருக்குல்ல
ஆமா சார் ஆமா சார்
இமயமலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணி எடுக்கலா அப்டின் சொல்லுவாங்க
இல்ல சார் சார் எ புரியுது சார் அப்டி இல்ல சார் அது வாய்ப்பு இல்ல சார் சுத்தமான தண்ணி வந்து பா நீங்க ஹிமாலயா சொல்றீங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்ணு ப்ரூவ் பண்ணல சார்
இல்லை ப்ரூஃப் பண்ணிருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்களேன் ஏன்னா அதாவது அந்த ஆறு ஒண்ணு சொன்னே பாத்தீங்களா உங்களுக்கு நார்த்து சவுத்துன்ட்டு அது ரெண்டுத்துக்கு நடுவுல ஆறு போய்கிட்டு இருந்துச்சுல்ல அத வந்து ரெண்டு பக்கத்துல இருந்தும் ரெண்டு பக்கமும் மர்ஜ் ஆகி ஒரு பிளாக் மவுண் டன் மாரி ஒன்னு உருவாருக்குங்க அதுதா வந்து பாத் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவே வந்து பாத் தீங்கன்னா நம்ம கேரளா சவுத் இந்தியா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெக்கன் பிளாட்டீயுன் சொல்லுவாங்க என்னன்னா எங்கேயோ ஒரு எடத்துலருந்து வந்து பாத்தீங்கன்னா எரி கொழம்பு எரிஞ்சு அதோட இது வந்து பரவடுக்கு அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நான் ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்ல படிச்சது
ஓகே ஓகே சார் ஓகே சார்
நீங்க சொல்றது வந்து இதுக்கு அதுக்கு எதுவு சம்பந்தம் இருக்குங்களா இல்ல நா வந்து சம்பந்தனே இல்லாம எதும் சொல்றேன்ன என்ன உங்களுக்கு இதை பத்தி எது ஐடியா இருக்குங்களா
புரியுது சார் புரியுது சார் நா என்ன சொல்றன்ன சார் இப்போ நமக்கு களிமண் பூமி ஏ இல்லாம போச்சுன் சொல்லி ஒரு என்னட ஒரு கேள்வி சார் களிமண்ணு பூமின் ஒன்னு இருக்கு சார் கேள்விப்பட்ருக்கீங்ளா சார்
இல்லங்க
கேள்விப்பட்டதில்லயா சார்
எனக்கு அத பத்தி ஒன்னுந் தெரியாது நீங்க சொன்னீங்கன்னா நா தெரி்ஞ்சுக்கிறே
ஆ அ அதா சார் வந்துட்டு இந்த நா சொன்ன ஊர்ல சார் ரொம்ப ஃபேமஸ்ஸான ஊர்ல சார் அந்த ஒ பூவ ஒரு பாத்தீன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிராமத்துல வந்து இந்த பூமி இருக்கு சார் எனக்கு என்ன பொறுத்தளவு சார் அது பக்கத்துல வேற பூமி இருக்கு சார் அந்த மாரி பூமி நா இன்னு பாத்தது அதா களிமண்ணு பூமி நா பாத்ததில்ல சார் பருத்தி வந்து விவசாயம் வந்து அந்த ஊர் நல்லா பண்றாங் சார் பருத்தி விவசாயோ அந்த பூமில வந்து சார் பருத்தி மக்காச்சோளோ அப்பறோ சோளோ இதெல்லா வந்து போட்ருக்காங்க சார் இது மாரி அதர் டிஸ் டிக்ட்ல நா அதாது பா நா பாத் என்ன பொறுத்த அளவு நா பாத்ல்ல ச்ச அதனால உ நம்ம நம்ம ஊர்ல ஏதா இருக்குமோ அப்டின் நெனைச்சுதா சார் இப்ப பேசுனே ரெண்டாவது இந்த மணலு செம்மண்ணுலேயே வந்து மணல் இருக்கற மாரி இன்னொரு நா அதே அதே பகுதில பாத்தே சார் ஒரு ஒரு இருது கிலோமீட்டர் தள்ளிப்பாத்த சார் அந்த மாரி ஏதாவது நம்ம ஊர்ல வ வியப்பா வியப்பு தகுந்த மாரி இருக்குமா நெனச்சு தா சார் நா பேசுனே
அந்த மாதிரி எதுவு எனக்கு தெரிஞ்சு இல்ல சார் எனக்கு அந்த அளவுக்கு அத பத்தி தெரியல எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா
உங்க ஊர்ல வந்து அ ஆ சார் ஆம சார் நம்ம ஊர்ல வந்து அணைகட்டு தண்ணி வசதி அதிகமா இருக்கனால அந்த மாரி நீங்க வாய்ப்பில் நா சொன்னதெல்லாமே ரொம்ப ட்ரையான ஊருங் சார் அது அதாவது ஆம சார் வானம் பாத்த பூமின் சொல்லி சொல்லுவம் சார் அந்த மாரி ஊரு ஆமாமா சா அந்த மாரி ஊருங்க அந்த களிமண்ணு பூமி பாத்தீனா கெணறு வசதி பாத்தீனா அதிகமா இருக்காதுங் சார் ஏனா உங்களுக்கு எல்லாமே களிமண்ணே இழுத்துக்கு தண்ணி ஆ தண்ணி கீழ போக வுடாது சார் முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு சில கா ப்ப ஒரு ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குன்னா சார் அதுல பாத்தீன்னா ஒரே ஒரு சின்ன கெணறா இருக்கு சார் தண்ணி வசதி கம்மியாத்தா இருக்கு அது எதாவது கம்மாயோ கொளமோ ந நெரம்பனா மட்டுந்தா அந்தனுடைய அந்த அஞ்சு ஏக்கர காப்பாத்த முடியு
அந்த கம்மாய் குள வந்து நெரம்பணுனா மழ பேயணு
ஆமா சார் ஆமா சார் மழை பேய்ணு சார் பேஞ்சாத்தா அந்த விவசாயமே நடக்கு சார் அதா சார் வான பாத்த பூமி சார் இப்ப நம்ம ஊர் ந அஞ்சு சார் நம்ம ஊர்ல வந்து நீங்க சொன்ன ஊர்ல இருந்து சார் நெல நெல்லு போடுவாங்க வயல் வயலுலு ஆம சார் வயல் இருக்கு நீங்க இருக்கற ஊர்ல அதிகமா
ஓ
சார் உங்களுக்கு அணக்கட்டு இருக்குல சார் அதுக்காக சொல்ற நான் ஆ ஆமா சார் ஆ ஆமா ஆ ஆமா சார் ஆமா சார் இந்த மாரி வானம் பாத்த பூமி ஆமா சார் நம்ம நம்ம ஊர்லலா வானம் பாத்து பூமி எது பாத்ருக்க மாட்டீங்க வாய்ப்புல்லன் நெனைக்கிறே
ஆமாங்க இங்க நா அந்த அளவுக்கு பாத்தது இல்ல
அத தா சார் உங்களுக்கு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா அந்த பக்கோ போ போனா பாருங் சார் இத விட ரொம்ப ட்ரை ஆம சார் இத விட ரொம்ப ட்ரையான ஊரா இருக்கு சார் அ இது இந்த பூ கேள்விப்பட்ருக்கீங்ளா சார் இந்த கோரப்பில்லெல்லா கேள்விப்பட்ருக்கீங்ளா சார் அத வச்சு விவசாயம் பண்ணுவாங்க அத ட்ரை தண்ணியே வராது வானம் பாத்த பூமினா மழ வரு அது தேங்கவு தேங்காது சரள மண்ணு சார் அதாவது பெரிய பெரிய கல்லா இருக்கு மணல்ல நம்ம வரும்ல சார் கல்லு
ஆமாங்க
ஆமா சார் அந்த மாரி ஒரு ஊரு இருக்கு சார் அது என்ன ஊருனா சார் அ எப்டி சொல்றது சார் அது ஃபேமஸு பாத்தீங்னா நல்ல ஊருங் சார் அந்த ஊரு இப்ப கூட நம்ம ம ஆமா சார் மோடி ஐயா வந்து ஒரு ப்ரெஸ் மீ்ட் கடசியா வச்சாரு அந்த ஊர்ல அத தாண்டி போனு சார் உள்ள க்ராம சார் அது குக்ராம அது ஃபுல்லாமே இப்ப என்னாய்ருச்சுனா சார் நமக்கு விண்டுமில் அதிகமாயிருச்சு சார் அந்த பூமி வந்து வெவசாயத் க்கு தகுந்த பூமிதா சார் அந்த பூமி பதப்படுத்தி வரதுக்கு யாருனாலு முடில சார்
ஓகே ஓகே புரிது ச சார் ஒரு நிமிஷ எனக்கு இன்னொரு ஒரு கால் ஒண்ணு வந்து கிட்டே இருக்கு நா உங்களுக்கு திருப்பி கூப்புட்டுங்களா
ஆ நன்றி சார்
ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி